வன
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
கே சாப்டாச்சா
சாப்டாச்சுங்க டீ காபி குடிக்கிற நேரமே வந்தாச் சி
ஓ ஓ லேட்டா கேட்டுட்டனோ
ஆமாங்க ரொம்ப லேட்டாங்க இல்லங்க இனிமேதா குடிக்கணு
சேரி சேரிங்க நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சிங்க
ஸ்நாக்ஸ் இன்னைக்கு எதுவு செய்லங்க
ஏங்க
இன்னைக்கு கொஞ்சோ ஒடம்பு டயர்டா இருந்த மாரி பீலாச்சி அதனால செய்லங்க
செரிசெரிங்க என்ன சமச்சிங்க
அஹ சோரைக்காய் கூட் ட்டுங்க பாசிப்பருப்பு சோரக்கா கூட்டு
உம்
காலையில டிஃபனுக்கு வந்து சப்பாத்திங்க
ம்
இப்போ வந்து மதியானோம் வந்து ரைஸ்ங்க
உம்
வெண்டக்க பொரியல்ங்க நீங்க என்ன சமச்சீங்க
நானு கீரைய கடஞ்சிடேங்க சின்ன வெங்காயோ போட்டு வெறும் கீர கடைவாங்கள
ஆமாஆமாங்க
கீரை போட்டு கடைஞ்சேங்க
செரி செரிங்க ஓகேங்க தயிர் கீரையோட சாப்பிட கூடாதுங்க
அது சாப்ட்ருக்குறாங்க கூட சாப்பிடக்க கூடாதுனாலும் கீரைக்கொழம்பு புடிக்கலன்னா தயிரு சாப் எத்துக்குறாங்க கொஞ்ச கொஞ்ச
ஓ செரிங்க செரிங்க செரிங்க உம் அப்புறங்க
அப் ஈவினிங்கு டிபன் தாங்க தோச ஊத்தலான்னு இருக்குறேன்
ஆஹ் செரி
அதுக்கு ஏதாவது கொழம்பு செய்னுங்க கார சட்னியோ கல்ல சட்னியோ அது மாரி செரிங்க நா மொளகாத்தூள் வாங்கிவந்துகிறேன் நா மொளகா செலவு அரைக்கிறத்துக்கு நீங்க என்னன்ன போட் அரைப் பீங்க ஒன்னு சொன்னீங்கன்னா நா அது கொஞ்ச ஐடியா வச் சீட்டு ஏன்னா மறந்துட்டேன்
செ செரிங்க ஆஹ ஒரு கிலோதான் கிலோ மொளகாக்கு அரை கிலோ தனியாங்க
அதுதாங்க வாங்கிட்டுவந்துருக்கேன்
ஆ அரைக் கிலோ தனியாங்க இத ரெண்டுத்தையு தனித்தனியா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மொளகா வறுக்கும் போது ங்க கொஞ்சோ ஆயில் போட்டுக்கோங்கங்க ஏன்னா நெடி வராம இருக்கோங்க
ஆயில் போட்ட நெடி வராத்
ஆமாங்க-ஆமாங்க நெடிக்க கம்மியா
இல்லைங்ளா
அப்டிங்ளா ஆயில் போட்டா கொஞ்ச நெடி வராதுங்க ஆனா அற பட்றதில்ல அப்டினு சொல்ட்டு மிஷின் கார திட்டு வா இருந்தாலுமே பரவாயில்லங்க நம்மளால வருக்கணு இல்ல நெடி இல்லாம இருக்கணுல்ல
ஆமாங்க
ஆ அதனால அந்த மாரி வருத்துருங்க தனியாவ தனியா வறுத்து எடுத்துருங்க கல்லபருப்பு நூறுங்க உளுத்தம்பருப்பு நூறுங்க
ஆ
ஆ கல்லப்பருப்பு தனியா வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க உளுத்த பருப்பு நூறு தனியா வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க அம்பது கிராம் பெருங்காயங்க
பெருங்காயோ நா போட்றது இல்லங்க சரி சொல்லுங்க பெருங்காயோ
ஆ கட்டி பெருங்காயமா அதயு தனியா வறுத்து எடுத்து வெச்சுக்கோங்க மஞ்ச கொம்பு கொஞ்சங்க ந வறுத்து எடுத்து வெச்சுக்கணு இல்ல அப்டியே பச்சையாவு கூட போட்டு இருக்கலாங்க ஆ அப் அப்றோ மெளகு சீரகோங்க
ம்
எல்லாத்தையு வறுத்துக்கணுங்க
சரிங்க
வெந்தயோ அரிசி எல்லாமே வறுத் தனித்தனியா வறுத்துட்டுங்க மொத்தமா சேத்தி தனியா உடக் காய வெச்சுர்ணுங்க
இல்லைங்க இன்னு கொஞ்சோ அயிட்டோ அரிசி கடுகுங்க
ஆ கடுக்கு வருத்துக்கணுங்க பொரிய விட்டு வேற எதுவு அவ்வளதான் நெனைக்கிறங்க எனக்கு செரியா தெரியல நீங்க ஏதாவது சேத்து வாங்கிருக்கீங்களா
இல்ல நா அந்த செலவுல வீட்ல இருந்து எல்லாத்தையு எடுத்துப்ப
அவ்வளோதாங்க கல்ல பருப்பு தொவரம் பருப்பு தொவரம் பருப்பு போடணுங்க கொஞ்சோ
போடணுமா எனக்கு அதுதா கொஞ்சோ டவுட் டு
ஆ ஆ ஆ அது தொவரம் பருப்பு போட்டா ஒருஸ் சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னாங்க ஆ அரோ ரொம்ப சாம்பார் கெட்டிமா வருது அப்டின்ட்டு சொல்றாங்க ஒரு சிலர் அப்டி ஃபீல் பண்றாங்க ம் மத்தபடி
அப்போ நா தொவரம் பருப்பு போட போறது இல்ல ஓ
ம் ஆ க கடல பருப்பு தனியாவ தனியா வருத்து எடுத்துருங்க மேல மெளகு தனியா வருத்துக்கோங்க சீரகோ தனியா வருத்துருங்க வெந்தயோ தனியா வருத்துருங்க ம் அப்புறோ வந் து என்னதுங்க ஆ பட்ட லவங்கோ கூட ஒண்ணு ஒண்ணு போடுறாங்கங்க
ஆமா ஆமா
ஆ வாசனைக்காக
ஆனா நா போடுறது இல்ல நானு வந்துட்டு இதுலியே கருவேப்புள்ள கொஞ்சோ நல்
ஆமாங்க கருவேப்புள்ள நெறைய போடணுங்க அப்பதா கொழம்பு சாம்பார் பொடியே வந்து வாசமா இருக்கு வாசமா இருக்குங்க ம்
போட்டுத்தா ஆவணுமா அதே நம்ப கறி கொழம்புக்கும் போற்றோ இல்லையா
இல்லங்க வெந்தயோ கண்டிப்பா போடணே சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க ஆ ஆ ஸ் சாம்பார் தாளிப்பீங்க இல்லைங்களா
ஆமா
அப்ப வெந்தயம் தாளிச்சிக்கோங்க
இப்ப இந்த இந்த மொளகா இதுள்ளதான் கறி கொழம்புக்கும் போட போர
அது அதுதான் அப்படி அப்படி நீங்க போடற மாதிரி இருந்தா அதுதாங்க அப்படி போடற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்கனு நான் சொல்றே ஆ ஆ ஆ
சும்மா ஒரு பெடி இப்படி போட்டு உட் டெவடப் போதுல்ல நெறயா தேவையில்ல ஏன்னா ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் டவுட் வந்து ச்சிங்களா அதனாலதா
செரி செரி செரிங்க ஆ அப்பறங்க ஆ வேற என்ன வாங்கிட்டு வந்திங்க கடைக்கி போய்ட்டு
அது ரெண்டு மட்டும்தாங்க வாங்கினு வந்த கூடோ பாப்பாக்கு தலையில பேண் நறையா இருந் ததா அது வேப் ப்ப என்ன போட்டா சரியா போவுன்னு சொன்னாங்க
அப்படிங்களா என் பொண்ணுக்கு நெறயா இருக்குதுங்க எப்படி யூஸ் பண்ணணுங்களாங்க
ஐயோ அத நான் கேக்கலீங்க அவங்க பேன் மருந்துன்னு வேற ஒண்ணு தரன்னு சொன்னாங்க அது வந்து எண்ணெயில ஊற வச்சி ட்டு ஆறு மணி நேரம் அது போடுங்கனு அது அதுவும் நல்லா போவுது ஆனா வேப்பெண்ண போட்டா எ ஈரெல்லாம் கூட போயிடும் சொன்னாங்க அதுக்காக நா அத வாங்கினு வண்ட்டங்க வேப்ப எண்ணியே
அப்டிங்களா நா ஏன் பொண்ணுக்கு வாங்கிட்டு வரணுங்க ஏன் பொண்ணுக்கு ரொம்ப இருக்குதுங்க
ஆஹ ஏ பாப்பா அப்ப வாங்கி போடுங்க நீங்களும் அப்புறம் ஆன் லைன்ல ஒரு சீப்பு விக்கும் ஆமாங்க அந்த ஸ்டீல்ல வரும்
அப்டிங்களா நீங்க ஆன்லைன்ல நெறைய ஷாப் பண்ணுவீங்களோ
இல்லப்பா அந்த சீப்ல சீவுனா ஈர் எல்லாமே தலையில இருந்து மொத்தமா வந்துருது நம்ம கையில ஈ்கொலன் யா அதுல எல்லாம் அந்த அளவுக்கு வருதுனா என்னானு தெரியல ஆனா அதுல எடுக்கவும் தெரியாது இந்த சீப்ல நல்லா வருது
அப்டிங்களா
அதனால அத வாங் நீங்க சீவி பாருங்கோ
சேரிங்க சேரிங்க செரிங்க செரிங்க
இது மாதிரி
சேரிங்க சேரிங்க செரிங்க பண்ணி வாங்கிடுறேங்க
ஆங்க
ஆஹ சேரிங்க கண்டிப்பா வாங்கிடுறேன் வேற என்னல்லாம் ஆன்லைன்ல வாங்குவீங்க
ஆஹ
வேற என்னல்லாம் ஆன்லைன்ல வாங்குவீங்க
வேற இன்னைக்கு பெட் கவர் ஒண்ணு போட்டங்க ஆன்லைன் ல அப்புறம் லிப்ஸ்டிக் போட் என்னங்க
ஆஹ எப்படி இருக்கு ரிவ்யூ ஆன்லைன்ல ஷாப் பண்றது உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கா நல்லா இல்லையா
நல்லாதாங்க இருக்கு ஆன்லைன்ல
உம் உம் உம்
நான் போடுறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்குது இது இப்பதான் பாக்ஸ் எடுத்து பிரிச்சிருக்கறாங்க உள்ள எ எப்படி இருக்குன்னு தெரியல அது போட்டு பார்த்தாதான் தெரியும் உங்ககிட்ட பேச பேசவே பிரிச்சுனு இருக்குறாங்க
ஓ அப்டீங்ளா பாத்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க எனக்கு நானு ஆன்லைன்ல வாங்கிக்றே எப்டி நீங்க ஜி பே பண்ணிட்டு வாங்குவீங்ளா இல்ல வந்து
இல்லைங்க எப்பயுமே இது கேஷ் ஆன் டெலி வரிதா வந்த பின்னாடி நா பண்ணுவ அ நேர்ல வந்துதா ஜி பே பண்றதா இருந்தாலு நேர்ல வந்த பின்னாடி தா குடுப்ப தங்க
சேரிங்க சேரிங்க சேரீங்க நீங்க நைட்டுக்கு டிஃபன் வந்து தோச செய்யணுங்ளா தோசைக்கு ஒரு கார சட்னி ங்ளா
ஆமாங்க ஏதாவது சட்னியோ சாம்பரு
நா எனக்கு தோசமா மாவே இல்லங்க என்ன பண்றதுனு ஒன்னு புரியாம உட்கார்ந்துட்டு இருக்றோங்க
ஒங்க ஊர்ல தா தோசமாவு விப்பாங்ளே இருபது ரூபா இப்பைக்கு வாங்க்கோங்க
ஆ அதுதாங்க அததாங்க யோச்சிட்டு இருக்றே போயிட்டு ட்டு வாங்கிட்டு வந்துறலா அது வந்துங்க பாக்கெட்ல குடுக்குறது இல்லங்க நாம தூக்குவாளிய தூக்கிட்டு போனுங்க
அப்ப இன்னு ஈஸியான வேல தான பாக்கெட்டு பிரிச்சு கொட்டும் போதே கால் கிலோ மாவு அதுலியே ஒட்டிக்குது
ஆமாங்க இவங்ககிட்ட தூக்குவாளிய தூக்கிட்டு தாங்க போகணு ஆமாங்க ஆமாங்க தூக்குவாளிய எடுத்துட்டு போயிரு
நானல்லா அப்டிதாங்க யோசிக்குறே பேக்கெட்ல போய் பாக்குறது வாயன் வந்து கட் பண்றதுக்குள்ளோ அதுல இருந்து மொத்தமு இவ்லோ மாவு அதுல ஒட்டிக்கு மீதிய மட்டுந்தாங்க நம்ம கரைக்கிற மாரி சரி ஆயிடு
ஆ இது வந்து கரைக்க கரைக்குறதுக்கு கூட இது வந்து கிரைண்டர்ல அரச்சி மாவுங்க இங்க
ஆ
இவங்க வச்சிருக்கதெல்லா
ஓ ஓ அப்ப கரைக்க தேவ இல்ல
கரைக்க தேவையில்ல கரெக்டா பொசு புசுன்னு வந்துருதுங்க இட்லி ஊத்துனாலு நல்லா இருக்கு தோசை ஊத்துனாலு நல்லா இருக்கு நம்ம வீட்டுல அரைக்கிற மாவு மாரியே இருக்குதுங்க
ம்
அதனால எதுவும் தேவையில்லைங்க கரைக்கவல்லா தேவையில்ல
பரவாயில்லைங்க
ம் ம் இப்ப நாங்க ஆமாங்க அப்போ அததுதா எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்ப இது பண்ணிடலாமான்னு யோிச்சுட்டு இருக்கறேங்க நைட்டுக்கு டிபன் செஞ்சுக்கலா அப்படின்னு சொல்லிட்டு
ஒ ஓ சேரி சேரி அங்க ரெடிமேட் பரோட்டா அதெல்லா வி விக்கிறாங்களா உங்க ஊர்ல
ரெடிமேட் சப்பாத்தி பாத்தங்க ஒரு கடையில
ஆ
நம்ப நம்ப வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற கடையிலேயே டி மார்ட்ல எல்லா இல்லங்க வீட்டு பக்கத்துல சும்மா பொட்டிக்கட மாரி இருக்கு பதி ங்கள அதுலயே வந்து ரெடிமேட் சப்பாத்தி வச்சிருக் இருக்காங்கங்க
ஆமாங்க எங்க ஊர்ல தெருல கூவி கூவி விக்கிறாங்க
இன்னுமே பிரச்சன இல்லைங்க சப்பாத்தி உங்களுக்கு சுட்டது வேணும்னா ஒரு சப்பாத்தி ஆறு ரூபாங்க
ஆ
எத்தன வேணுமோ வாங்கிக்கலாங்க பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னா பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிக்கலாங்க பட்டாடாணி குருமா வேணும்னா பட்டாணி குருமா வாங்கிக்கலாங்க வெஜ் குருமா வேணுன்னா வெஜ் குருமா வாங்கிக்லாங்க சப்பாத்திக்கு தனி ரேட் விட்டு குருமாக்கு தனி ரேட்டுங்க நீங்க எவ்ளோ சாப்பிணும்னு நினைக்கன் இருக்கீங்களோ நீங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாங்க சப்பாத்திக்கு தனி கடங்க
ஓ ஓ
அ குருமால்லா வந் து பாக்ஸ் போட்டு வச்சிட்ருக்குறாங்கங்க உங்ளுக் குருமா மட்டு செப்பரேட்டா வேணுன்னாலு வாங்கிட்டு வன்ட்டு நீங்க வீட்ல சப்பாத்தி போட்டுக்லா சப்பாத்தி மாவு செய்யாத மாவு வாங்கிக்கிட்டிங்னா நால்ருபாங்க செஞ்ச மாவு வாங்குனீங்கன்னா செஞ்சது சப்பாத்தி வாங்குனீங்கனா ஆறுவாங்க
ஆ ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ எல்லாமே கெடைக்குதுங்க இங்க அதுனால ஒன்னு பயொ இல்லங்க
ம் ம் ம்
எல்லாமே பக்கமாதாங்க இருக்குது எல்லாமே வந்து தூரமா எதுவு போற மாரி இல்லங்க ஆ ஒரு மா மஷ் ரூம் கிரேவி வேணுன்னா மஷ்ரூம் கிரே வி இருக்குதுங்க ஆ சட்னி கார சட்னி வேணுனா தனியா கார சட்னியு இருக்குதுங்க இல்ல பொட்டுக்கல்ல சட்னி வேணுனா பொட்டு கல்ல சட்னியு தராங்கங்க
அதாவுது ஹோட்டல்ல செஞ்சி எல்லா வெச்சினுக்குறாங்க நீங்க போய் காசு குத்
ஹோட்டல் இல்லங்க ஹோட்டல் இல்ல ஹோட்டல் இல்லங்க ஈவினிங்ல மட் டுந்தா இருக்குங்க
ஓ
ஆ ஹோட்டல்லா கெடையாதுங்க அந்த எடத்துல பகல் ஃபுல்லா பூட்டி இருக்கு அந்த கடங்க
செரிங் செரிங்க
ச முன்னாடி ஒரு ஃபோர் ஒரு த்ரீ தேர்ட்டி போல ஓபன் பண்ணிடு வாங்கங்க
சேரிங்க செரிங்க ரொம்ப நன்றிங்க என்னோட ஃபோன எடுத்து பேசுன்துக்கு ஓகேங்க நா அப்பறம் பண்றேங்க உங்களுக்கு செரிங்க வச்சுறேங்க
கேங்க